அம்
ஹலோ கேக்குதுங்ளா அஆங்க கேக்குதுங்ள ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாள் எப்டி போச்சு
எப்பவும் போல போச்சுங்க இப்பதான் பால் குடிச்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாதாம்லா போட்டு பவுடர் மாரி ரெடி பண்ணி வெச்சிருப்போ பாதாம் பிஸ்தா அ வால்நட் டு கேஷு நட்டு போட்டு எல்லாத் திரு போட்டு பவுட்ரு பண்ணி வெச்சிருப்பே அ மில்க்ல வந் து ஆட் பண்ணி எப்பவ்மே டெய்லிமே சாப்ட்ருவே
அப்டிங்களாங்க நீங்க சொல்லும் போதா எனக்குமே ஒண்ணு ஞாப வருது நாங்க வந்து பாத்தீங் ன்னா அந்த லட்டு மாரி வந்து செஞ்சோங்க
அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா இப்ஸு இது எல்லாம் ம் ஆ அ ட்ரை ரோஸ் பண்
நீங்க பேசுறது செரியா கேக்கலங்க
இப்ப கேக்குதுங்ளா பவுட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்ன்னா அ அது வந்து இந்த டேட்ஸ் இருக்கலங்க அத ஒரு கோட்டிங் மாரி குடுத்து சாக்கோ பவுடரு அப்றோ கொஞ்சமா நாட்டு சக்கர இது எல்லா போட்டு ம் நல்லா ஒரு அ நெய் போட்டு ஒரு அ லட்டு மாயி பண்ணி குழந்தைங்ளுக் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நா குடு குடுத்துருக்கேங்க அது நல்லாவே ரிசல்டு தெரியிது ம் ஒரு வெயிட் கெய்னுக்கு யார்னா ட்ரை பண்றாங்கன்னா நீங்க வேணா இந்த ரெசிபி சொல்லி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நல்லாதா இருக்கு டேஸ்ட்டா இருக்கு நாட்டு சர்க்கர நெய்யில்லா கலந்தாங்கனா யம்மிய இருக்கு கண்டிப்பா
ஆமாங்க சாய்ங்காலமு நா வந்து பானிபூரி செய்யலான் சொல்லிட்டு மசால் புரிமாற் செய்யலான் சொல்லி ட்டு நானு அ இது அந்த கிரீன் பீஸ் இருக்குலங்க அது வந்து ஊற வெச்சிருக்கே தெரியலெங்க டய்டா இல்லனா செய்வே டயடா இந்ச் ஃப்ரிட்ஜில வெச்சுட்டு நாளைக் கால வெச்சி குருமா பண்ணிட வேண்டியதா
செரி செரி பாருங்க ஏனா ஒடம்பு முக்கியுல்ல நம்ப செய்யறதுக்கு கண்டிப்பா எனர்ஜி இருந்தா அப்டி மட்டுதா நம்மளால செய்ய முடியு பாத்து பண்ணுங்க குழந்தைக் கு ஸ்நாக்ஸ்னா கண்டிப்பா வேற எதனா இருந்தா குடுத்துடுங்க பிஸ்கெட்டு அந்த மாரி இருந்தா
சேர் செரிங்க இப்ப பாத்தீங்ன்னா இந்த ரெடிமேட் பானிபூரியெல்லா விக்கறாங்கங்க அது வந்து என்ன பா நம்ம பொறிச்சு வெச்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலா மட்டு நம்மளே பண்ணிக்கலாங்க அ உருளக்கெழங்கு அப்புறோ இந்த பச்சப் பட்டாணி இதெல்லா வந்து ஒரு மசாலா மாயி வந்து கடாயில போட்டு நம்ம தாளிப்போங்க தாளிச்சுட்டு இத வந்து ஒரு கிண்ணத்துல ஊ த்திட்டு பொறிச்சு வெச்ச பூரிய அப்டே ஒடச்சு போட்டு வெங்காயத்த போட்டு அப்டே கேரட்ட தூவி சாப்ட்டோனா சும்மா ஜம்முன்னு இருக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம செய்யறதுமே ஒரு தனி ருசிதா இருக்கு அந்த ரசோ வெய்க்கற்து கூட நல்லாதா இருக்கு கொஞ்சோ பொறுமையா நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்ணணு ஏனா டிஸ்டபன்ஸ் இல்லாம கொழந்த இருந்து நம்ம செய்யணு அப்னா கொஞ்சோ கஷ்டந்தா பொறுமியா பண்ணுங்க
ங்க இப்போ வந்து கொழந்தைங்க வந்து பாத்தீங்ன்னா சாப்பற்துக்கு நெறைய விஷ்யங்கள் வந்து ஆ செய்ய வேண்டிதா இருக்குங்க வீட்ல வந்து செய்ற உணவுகள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவுங்க எடுத்துக்க மாட்ருக்காங்க ஆனா நம்ம வந்து ம் நம்ம வந்து ஒரு பு துசா தா அப்புற வந்து ஒரு டிஃப்ரெண்டா நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அவுங்களுமே என்ன பண்றாங்கனா கொஞ்ச விரும்பி ச உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ விட்டு விட்டு கேக்குதுங்க கொஞ்ச
சேரி சேரி டா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க என்ன ஸ்நாக்ஸ் செய்ய
நாங்க வந்து வீட்ல செஞ்சோ அப்டினா எங்க அன்னிக்கு வந்து அந்த பஜ்ஜ போன் டா அந்த மாதிரிதா புடிக்கு அவுங்க அத தா செய்வாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்வாங்க இல்லைனா வாழைக்கா இருந்துச்சுன்னா வாழைக்கா பஜ்ஜி செய்வாங்க பின்டு கொஞ்ச போலி செய்யலான்னு பிளான் பண்ணி இருக்கோ நாங்களுமே வந்து அந்த மாவு எல்லா எத்து ஊற வச்சுட்டு பருப்பையு வந்து இதுல்லா போட்டு ரெடியா வச்சுருக்காங்க அதுவு கொஞ்ச டைம் ஆகணும்ல ஊறணும்ல மைதா மாவு சோ அதனால கொஞ்ச பிரேக் விட்டு வச்சிருக்கோங்க
சேரி சேரிங்க நல்லா ஊறிட்டோன செய்ங்க உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இரு இருக்கோங்க நல்லா செய்வீங்களா செய்வாங்களா
தாங்க விட்டுருந்தோ ஆ எங்க வீட்ல நானுமே செய்வேங்க போலி ந நல்லா தா இருக்கு ஏனா நல்லா ஊறிடுச்சு அப்டின்னா அது கையிலயே வந்து அழுத்துனாலே நல்லா பதம் வந்துரு ஆனால் கையிலயே அழுத்திட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஆ சப்பாத்தி இது உள்ள வந்து தேச்சோ அப்டின்னா அது கரெக்டா வந்துரு
நீங்க சொன்ன ஒட்னே எனக்குமே டெம்ட் ஆயிடுச்சுங்க எனக்குமே செஞ்சு சாப் சொன்ன மாரி நெனப்பு வந்துச்சு ஏனா எங்கயுமே இல்லங்க ஆ வாங்கி சாப்பிடலானா நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த எடத் துல வந்து பாத்தீங்கன்னா அ ஆ ஒர்ப்பாங்க ஆனா இங்க வந்து எதுமே கெடைக்க மாட்ருக்கு இந்த மாயி விஷயங்கள்லா ஏனா நம்ம வேற ஒரு ஸ்டேட்ல இருக் கும் போது நம்ம ஸ்டேட்ல செய்ய வேண்டிய கெடைக்காதுலங்க அதனாலங்க இப்போ வந்து நானு அ நீங்க சொன்னோனமே நம்மளே வீட் ட்லையே செஞ்சு சாப்பிடலாமேனு தோனுதுங்க
கண்டிப்பா அப்ப அங்கே அங்க வந்து என்ன ஸ்நாக்ஸ் கெடைக்கு சாப்பிட்றதுக்குலா சமோசா அந்த மாரி தா கெடைக் கிமா
ஆமாங்க இங்க வந் ந்து பாத்தீங்கன்னா அந்த பானிபூரி அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்ச இந்த கலி அப்புற வேர்கல்ல சட்னி இந்த மாயி நெறைய டிஷ் வந்து ச அதெல்லா ரொம்பவே ஃபே ஃபேமசுங்க மசால் தோசையிலயே நெறைய வெரைட்டி வந்து பண்றாங்கங்க பொடி பண்றாங்க கீ போட்டு பண்றாங்க அதுக்கப்பறமா இந்த வெங்காய ஆனியன் அப்பறோ டொமேட்டோ அப்பற இதெல்லாம் போட்டோ விசி ல ஐ ஐ ட்ங்களா வந்து இங்க வந்து கொஞ்ச ஃபேமஸா இருக்குங்க ஆ ம் ஆ கொஞ்ச வந்து இந்த முறுக்குல அப்புற இந்த தட்டவட லர்வையு இங்க வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லி அதுக்கப்புற இந்த சோம்பு இதெல்லா போட்டு செய்றாங் க அதல்லா வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க
இது புதுசா இருக்கு அவுங்களுக்கு அனுபவ இங்க இருக்குறது கண்டிப்பா புதுசா இருக்கு நெனக்கிறே நானு
ஆமாங்க கிளைமேட் ஆகட்டு அப்புற உணவு பழக்கங்கள ஆகட்டு எல்லாமே கொஞ்ச கொஞ்ச டிஃப்ரெண்ட் நம்ம‌ யூஸ்வுலா சின்ன வயசுல இருந்து என்ன பழகுனமோ அதுதா செய்வோ ஆ ஜிலேபி வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க ஜிலேபி வந்து பாத்தீங்கன்னா ந ம்ம ஊர்ஜி வந்தா அங்கங்க நம்ம கடைகள் வந்து பாக்கலா அதே மாரி இங்க ஜிலேபி கடைகளு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு ஒரு ஜிலேபி கட வந்து இருக்குங்க இங்க வந் து நானுமே ரொம்ப புடிச்சி போயிச்சுங்க உங்களுக்கு ஜிலேபி புடிக்குங்களா
ஆமாங்க எனக்கு ரொம்ப புடிக்கும்ங்க ஜிலேபினா சூடா வந்து அந்த எம்மியா அந்த ஜூஸ்ல்லா அப்டியோ கீழ விழும் போது நம்ப வந்து வச்சு சாப்பிடும் போது அது ருசியே வேற ரு சி தாங்க அப்டியே மெய் மறந்து நம்ம அப்டியே வந்து எப்டி சொல்றது சொர்க்கத்துக்கு போற மாரி இருக்காங்க அந்த அளவுக்கு புளிப்பாவு இரு க்கு கொஞ்ச ஸ்வீட்டாவு இருக்கு ஜூஸியா இருக்கு நல்லாருக்குங்க சாப்புட்றதுக்கு ஏன்னா எப்பயாச்சு ஆனா இங்க அந்த அளவுக்கு கெடைக்காதுங்க எங்கேயாச்சு ஒரு எடத்துல பானிபூரி கடைல தா விப்பாங்க ஆ ஒரு சில ஆ எப்டி சொல்ல ஸ்வீட் ஷாப்புலலா இருக்கும் ஆனா அங்க வந்து ஃபேமஸ்ன்னு போது நல்லா இருக்கு கேக்குறதுக்கு சாப்புட்றதுக்கு நல்லாருக்கு
அப்பனா நீங்க வீட்லயே செஞ்சு சாப்ட்டுருங்க ஒண்ணுமே இல்ல மைதாமாவ நல் நல்லா கரைச்சிடுங்க லைட்டா வந்து ஒரு கலர் பவுடர் மட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டே வந்து ஃப்ரிஜ்ல வச்சிருங்க அடுத்த நாள் காலையில வந்து அத ஒரு துணியில போட்டு அ அப்புற அத பொறிச்சி ஜிலேபி ஷேப்ல பொறிச்சு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஜீ சக்கர ஜீரா ஜீ ஜீரா இருக்குல்லங்வுற வச்சிருங்க தண்ணியு சர்கரையு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வரு இப்ப இந்த சுட்ட சுற்றோல்லங்க அந்த மொறு மொறுன்னு இருக்கும் போதே போய் அதுல டிப்பண்ணி எடுத்து சா சூடா சாப்ட்டோனா செமையா இருக்குங்க ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கட அங்க இல்லாதவே நா சொல்றே கட இருந்து கடையிலே வாங்கி சாப்ட்டுக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி காஜு கத்ரினாலு ரொம்ப பிடிக்கு காஜு கத்திரி அந்த பாதாம் அல்வா சொல்லுவாங்களா அது ரொம்ப புடிக்குங்க நானே வீட்டு் லயே செய்வங்க ஏன்னா பாதாம் இருக்குல்ல நம்ம வீட்டில சோ அத அரச்சி அது கூட வந்து சுகர் போட்டு ரெண்டுத்தயு நல்லா மிக்ஸ் பண்ணி அரச்சிட்டு அதுக்கப்புற வந்து நெய் கொஞ்ச ஆட் பண்ணி எல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து பாயில் பண்ணும் போது அது பண்ணும்போது மைக்ரோவேவன்ல வச்சு பாயில் பண்ணும் போது சூப்பரா இருக்குங்க எவ்வளோ குத்தாலு சாப்புடுற மாரி அப்டி சாப்ட்டுட்டே இருக்கலானு தோணுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க
ஆமா ஆமாங்க எங்க ஹஸ்பண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பக்க வந்து என்னன்னா அது அந்தளவு ஸ்வீட் சாப்ட மாட்டே இந்த மாரி ஸ்வீட்லா இருக்கணு எனக்கு தெரியே தெரியாது எங்க அப்பா
இன் ஆடியபல்
கொஞ்ச சுவீட் ஐட்டம்ல்லா வீட்டுல வந்து வாங்க மாட்டோ அப்புறமா தாங்க இந்த மாரி எல்லா வாங்கி குடுத்தாங்க இந் மாரி வந்து நீங்க சொன்னீங்கல இந்த காஜு கத்ரி இதெல்லா வந்து வாய்ங் குடுக்கும் போது அது அருமையா இருந்துச்சுங்க இப்ப சொல்லும் போதே அதோட டேஸ்ட் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க நா க்குல அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருச்சு அதோ கல்யாணத்துக்கு அப்புற தா அறிய நம்ம அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மைசூர் பார்க் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ஒரு கடையில வாங் குவாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அந்த கீ மை சூர் பாக்குல அத அப்டியே உ உள்ள போய்டுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் டா இருக்குங்க நனைக்கும் போதே நம்ம இப்ப உக்காந்து சாப் அப்பல்லா சாப்பட முடியாது அப்டின்னு யோசனையா இருக்குங்க ஏன்னா உங்க ஊர் ஊர் பக்கோ ஒரு கடையில வாங்கி சாப்ட்டோனா அதே கடையில சாப் பன்னுன் தோ தோணு சொல்லுங்க
கண்டிப்பாக பழைய காலத்துலந்தே அந்த மைசூர் பார்க்குன்றது ரொம்ப ஃபேமஸாக தாங்க இருக்கு சாமிக்குலா பௌர்ணமி இதுலா படைக்கும் போது அப்டிலா எங்க பக்கத்துல ஆண்டில்லா வந்து மைசூர் பாக்லா செய்வாங்க ஆனா நம்ம கடையில செய்ற டேஸ்ட்டு அவுங்களுக்கு வராது ஆனா அவுங்க செய்ற மைக் சூர் பாக்கு கொஞ்ச வித்தியாசமா இருக்கு ஆனா அதுமே நல்லா இக்குங்க சாப்றதுக்கு கொஞ்சோ ஹார்டா தா இருக்கு ஆனா அவுங்க செய்றது ஒரு வித்தியாசோ அதா ஒவ்வொருத்தரோட கை பக்குவோ ஒவ்வொரு மாரி இருக்குன்ற மாரி அவுங்ளோட மைசூர் பாக்கு நாலா பௌர்ணமி டைமிங்க்லா அவுங்க எப்ப குடுப்பாங்கன்றதுக்காக எல்லாமே வெயிட் பண்ணி ஆ சின்ன வயசுலல்லா நா சாப்ட்டுருக்கேங்க அந்தளவுக்கு மைசூர் பாக்குனா ரொம்ப புடிக்குங்க நெய் மைசூர் பாக்னா இன்னு சொல்லவே தேவயில்லங்க
ஆமாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீ மைசு சூர் பாக் நார்மல் மைசூர் பாக்கா அந்த மாரி சொல்லுவாங்கானா ஆனா நீங்க ஒ ஹஸ்பண்டோட ஊர் பக்கல்லா பார்த்தீங்கனா அ அது என்னமோ வெறும் மைசூர் பாக்குன்றாங்கங்க நம்ம கீ மைசூர் பாக்குன் சொல்றோ ஆனா அவுங்க வந்து ஏதோ மாத்தி சொல்றாங்க அது வந்து சாதா மைசூர் பாக்குன்ற மாரி சொல்றாங்ளா அதுவே எங்க ரெண்டு பே ர்க்குமே பக்கோ மைசூர் பாக்குன்ணுவாரு நா ஒரு பக்கோ கீ மைசூர் பாக்குன்ணுவே இதே ஒரு பிரச்சனையா போயிட்ருக்கோங்க
கண்டிப்பாங்க நறைய வந்து ஸ்வீட்ட பத்தி சொன்னீங்க கண்டிப்பா நானு வந்து ஜிலேபிலா முயற்சி பண்ணி பார்க்கற எப்டி இருக்குன் சொல்லிட்டு உங்க கிட்ட பேச னதுல ரொம்ப சந்தோஷோ நன்றி
ஆமாமாங்க ஸ்வீட்டு நாலே வந்து எங்க ஹஸ்பண்ட் ஞாபக தா வருதுங்க ஸ்வீட் ஸ்வீட்ன் சும்மா அதே சாப்ட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஸ்வீட்டு பத்தி ரொம்ப தெரியு சாப்ட்ருக்காங்ளா என்னையுமே அத மாரி ஆக்கிடுவே எனக்கு ஸ்வீட்டுனு எடுத்தத்தோட நா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா எறங்கிட்டங்க சேரிங்க நெறைய தகவல் பகிர்ந்துகணு அடுத்த அழைப் புல சந்திக்லாங்க நன்றிங்க
நன்றி